லோ ஹலோ
வணக்கம் தோழா
உம் வணக்கம் உம்
ஆ
உம்
அலோ
ட
ஹலோ கேக்குதா சாப்டீங்ளா தோழா
உம் சாப்டாச் நீங்க சாப்டீங்களா
ஆ சாப்டே நீங்க சாப்டீங் ஆ
நாலைக்கே கொத்தவரங்கா பொறியல் ராஸோ
ஆ ஆ ஆ
உம் நீங்க என்ன சாப்டீங்க
என்னதூ
நீங்க என்ன சாப்டீங்கன் கேட்டே
ஆ டிபன் தா இட்லி ஸா சட்னி சம்பார் காலேயில இப்ப என்னான் தெரில போனாதா தெரியு
உம் உம்
நீங்க இப்ப என்னா சாப்டீங்க
நா இனிமேதா சாப்டணு
ம்
உம் உம்உம்
எங்க ஒர்க் பண்றீங்க
நா வீட்லதா இருக்கே
உம்
நீங்க பண்றீங்க
ஆ இப்ப வீட்லதா இருக்கே
ம் சேர் சேரி
ஆ
ம் ம் நல்லாருக்கம்மா
நீங்க எத்தன பேரு
நாங்க எனக்கு மேரேஜ் ஆச்சு
ம் ம்
ம்
உங்களுக்கு எத்தனி பசங்க
ஒரு கொழந்தருக்கு
ஆ
உங்களுக்கு மேரேஜா
இல்ல இல்ல இன்னு ஆவுல
சேர் சேரி உங்க இதுல ஃபேமிலில எத்தன பேருக்காங்க?
அதா நாங்க அஞ்சு பேரு
ம் சேர் சே அவிங்கலா என்ன பண் றாங்க
புரில
அவிங்கலா என்ன பண்ணிட்ருக்காங்கன் கேட்ட
ஆ அவுங்கல்லா வீட்லதா அப்டே எதனா பக்கத்ல ஜாப் எதனா இருந்தா போவங்க
செரி செரி
ம் உங்க வீட்ல
ம் எங்க வீட்ல நாங்ளா மூணு பேரு
ஆ நீங்க உங்க பைய உங்க ஹஸ்பண்டா
ம் ஆமா
உங்க ஹஸ்பண்ட் எங்க வேலைக்கு போறாரு?
அவரு‌ இங்க ஐ டி வர்க்தா போயிட்ருக்காரு
ஐ டி யா
ம் ஆமா நீங்க என்ன ஒர்க்
ஆ வீட்லதா இருக்கே இன்னு ஜாப் எதுவுமே கெடைக்கல
ம் ம் சே செரி
நீங்க எங்கயுமே போலயா வீட்ல தானா
உ ஆம்மா வீட்லதா
உ பய ஸ்குல் போய்ருக்கானா
இல்லல்ல வீட்லதா
ஆ அவனுக்கு என்ன ஏஜ் ஆகுது ஹலோ